ஹலோ
எப்படி கீங்க மேடம் நல்லா கீங்களா
உம் நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
சூப்பரா இருக்குறோங்க
உம் சாப்ட்டீங்களா
இனிமே தாங்க நைட்டு சாப்புடணும் நீங்க
உம் உம் நானும் இனிமேதா சாப்புணும் இப்பதான் காஃபி குடிச்சேன் மதியானம் என்ன சாப்ட்டீங்க
மதியானம் வந்து சாம்பார் சாதம்
இப்பவும் அதுதானே இல்ல ஏதாவது
இல்ல இல்ல ஏதாது டிஃபன் மாரி ஏதாவது செய்யணும்
ம் எப்பவுமே நைட்ல டிஃப டிஃபன் தானா
ஆமா நைட் வந்து எப்பவுமே டிஃபன் தா மார்னிங்கும் நெ சொல்லுங்க
னிங்கல டெய்லி வந்து தோச இட்லி தானா இல்ல வெரைட்டிஆ ஏதாவது செய்வீங்களா
இது பிள்ளைங்களுக்கு புடிச்சுச்சுன்னா எக் ரைஸ் மாரி ஏதாவது செஞ்சு குடுப்போம் நைட்டு மட்டும் மத்தியானம் வந்து சாப்பாடு ரைஸ் மட்டும் டு இருந்துச்சுன்னா எக் ரைஸ் இல்ல பைட் ரைஸ் மாரி ஏதாவது செஞ்சு தருவோ அவங்க வென் சில்டரன்ஸ் மட்டும் நாங்கல்லா டி பன் தா சாப்புடுவோம் ஆ அவங்க மேபி எனி ஆமா அவங்களுக்கு ஏதாவது சப்பாத்தி பூரி இந்த மரி எது கேட்டாங்கன்னாலும் செஞ்சு தரு மாரி காலையில வந்து ஆ காலையில வந்து கொஞ்சோ ஹெல்த்துக்காக கொஞ்சோ கூழ் இது மாரி கேழ்வரகு கூலுக்கு கம்மங்கூழு இந்த மாரி ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கும் கொஞ்சோ நல்லா இருக்கும்ல தம்பி கொஞ்சோ ஃபேட்டு தா ஆ நல்லா சாப்புடுவாங்க ஆ இந்த இப்ப சம்மர்ல இருந்து அது கொண்டு வந்திருக்கேன் லீவ்ல ஹாலிடேஸ்ல இருந்தாங்கள மே மன்த் ஆ அதுலந்து கொஞ்சோ வந்து மோர் கலக்கி கொடுக்கறனால காலையில அதுவே போதும் அப்டிங்கிற மாறி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதுல அப்படியே பழகிட்டு ஏமா செய்யலையா நீங்க அப்டிங்கிற மாறி கேட்க ஆரம்பிச்சு டாங்க இப்ப டீ காஃபிக்கு பதிலா அது ஒரு ஒரு கிளாஸ் குடிக்கிறாங்க அதுவு கேழ்வரகு வந்து கால்ஷி யம் வந்து ஜாஸ்தியா கம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் ஒரு நாள் கம்பு ஒரு நாள் கேழ்வர கு ஒரு நாள் கொள்ளு இந்த மாரி வாங்கி ஆஹ் மிக்ஸில தனித்தனியாவே அரைச்சு வச்சுக்கிட்டேன் நானு அப்டியே சுடுதண்ணியில வந்து அப்டியே ரெண்டு ஸ்பூன் போட்டு கழக்கிவெச்சு கஞ்சி மாரி இதா கொஞ்ச ரைஸ் நம்ம அப்பைக்கே செய்யறது வந்து லைட்டா பெசஞ்சுட்டு வெங்கா ஆனியன் போட்டுட்டா அது நல்லாருக் கு மோர் கலக்கி குடிச்சா அத அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாரம்பரியம் மா வர சாப்பாடு தானே அதுவு
ஆமா ஆமா ஏன்னா அது இன்னுமே ரொம்ப என்ன சொல்றது ஆரோக்கியமான பொருள்தானே இந்த மாரி நீங்க குடுக்கறது ரொம்ப நல்ல விஷயந்தா ஏன்னா இப்ப யாருமே அது குடிக்கிறது இல்ல குடுக்கறது கூட இல்ல மோஸ் ட்டாக இப்ப ரெண்டு பேரு வேலைக்கு போறாங்கன் சொல்லி ஏதாவது ஒன்னு ஹோட்டெலோ ஆப் ஏதாவது அ ஸ்விக்கி ஜொமேட்டா அந்த மாரி புக் பண்ணி குடுத்துட்டு போயிடறாங்க இந்த மாரி ஆர்கானிக்கா செய்யறது எங்கயாச்சு ஒன்னுதா
நா இப்ப அத சம்மர்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கே சிஸ் டர் அதுக்கு முன்னாடி கூட ஃபாலோ பண்ணது கெடையாது ஆ இந்த வெயில் காலத்துக்கு எல்லாரு இந்த கம்பு கேழ்வரகெலா சாப்பட ஆரம்பிச்சாங்கல்ல அதுலருந்து அப்டியே கொண்டுட்டு வந்ததுதா இப்ப அதுவே அவுங்க விருப் ப உணவாயிடுச்சு இப்ப ஸ்கூல்க்கு போகும் போது அது நாங்க ட்ரிங்க் பண்ணிக்கிறோ அப்டிங்கிற மாரி நைட்டு மில்க் எடுத்துக்கறாங்க மார்னிங் மட்டு இந்த மாரி ஃபுட்டு கண்டிப்பா குடுக்கறே அவுங்க ஹெல்த் து கண்டிப்பா அவங்களுக்கு கொஞ்ச ஃபேட்டா இருக்கறனால இது சாப்ட்டா கொஞ்ச நல்லாக்கு சிறு தானியங்கள் சேத்துக்கணு அப்டின் சா நெறைய இப்ப விழிப்புணர்வு வந்துருச்சுங்ளா
செரி செரி எது எ இப்போ லன்ச் டைம் லன்ச் லன்ச் பாக்ஸ்ல என்ன கட்டுவிங்க
ரைஸ்தா கம்பல்சரி பீட்ரூட்டு கீர ஒரு நாளைக் கு எக்கு இந்த மாரி எதாவது ஒண்ணு வச்சு ஏதாவது சாம்பார் சாதம் இல்லென்னா லெமன் ரைஸ் கோகனட் ரைஸ் இது மாரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுத் ஆனா ஃபுட் அவுங்களுக்கு சைடிஸ் வந்து கண்டிப்பா கீரை இருக்கும் ம ஈவினிங் வந்தாங்கன்னா கண்டிப் பா ஒரு எஃகு இது மாறி வச்சு கொடுப்போ நாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர வராங்கள அப்போக்கி அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸு ஆயில் ஃபுட்டு் மட்டும் வேண்டாம் அ கொஞ்ச கொஞ்சம் ஃபேட்டா இருக்கறனால இப்பயே நம்ம கண்ட்ரோல் பண்ணாதா அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும் பின்னாடி
தெரியும்
அது நமக்குமே ஆயில் ஃபுட்டு ரொம்ப எடுத்துக்க வேண் நா அப்படிங்கற இது வந்துருச்சு ம்ச் ஃபேட்டாக ஆம் கொழந்தையா இருக்கும் போதே சுகர் இருக்குங்கறாங்க தயி தைராய்டு இருக்குங்கறாங்க ஏன்னா இப்ப உள்ள ஃபுட்டெலாம் அந்த மாதி றி ஆயிடுச்சு அப்ப ஃபுட்டெலாம் நல்ல ருசியாவு இருக்கும் அந் த ம்ம் கல்ச்சர்ஸ் வேற அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிடுச்
அதுதா உண்மையே ஏன்னா இப்ப வந்து எல்லாம் மாறி மாறிடுச் தான் எல்லாமே இப்ப எங்கேப்பா பழைய காலத்து நாங்க இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் நீங்க இப்ப சின்ன வயசுலயே இங்க வலி அங்க வலி சொல்றாங்க பழைய காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு வேற இப்ப சாப்பிடுற சாப்பாடு வேறதான்
உம் உம் அதுவும் பாப்பா தம்பிக்கெல்லாம் இந்த சாப்பாடு சாப்ப இந்த கண்ணு நல்லதா இருக்கும் கேரட் சாப்பிடுங்க மா சாப்பிட்டா நல்லதும்மா கொடுங்க கொடுங்க அப்படின்னு இப்ப அவங்க சொல்லி கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சு
சரி நல்ல விஷயம் நிஜமாவே எத்தனாவது படிக்கிறாங்க பசங்க
நைன்த்து படிக்கிறாங்க அவ்ங்க ஒரு ஸ்டேஜக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாங்கனா ம் ஸ்டைலா சாப்புடணுங்கிற மாரி இருந்துட்டாங்க ஸ்கூல்ல வந்து எல்லா பேசி சிக்குவாங்களா என்னமோ தெரியல ஆ மூணு இட்லி தா நா சாப்டுவே நா ஒரு இட் இட்லி தா சாப்டுவே அப்டிங்கற மாரி மைண்ட் தாட்ல அவ்ங்களுக்கு வந்துருச்சு அப்பற தா சொல்லிட்டு இருந்தே இ இப்ப நீங்க சாப்புற சாப்பாடு ஃபுட்டு தா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகு ஒடம்புல பின்னாடி வந்து அவ்ங்க அ ஸ்டைலா அவ்ங்க வந்து ஒரு இட்லி சாப்புட்றே ஸ்டைலா சொல்லிட்டு போய்ருவாங்க ஆனா நமக்கு பசிக்கு நீ என்ன ன்ன பண்ணுவ அடுத் த்து சம்சா சாப்புட்ணு வட சாப்புட்ணு ஸ்கூல்ல போயிட்டு அத இதையு சாப்புடுவீங்க சாக்லேட் சாப்டுவீங்க இதுனால நமக்கு தா பாப்பாட்டு ஹெல்த்து இதாகு ஹெல்த்து ரொம்ப இதாகு அதனால நீங்க வந்து வீட்லே நல்லா சாப்ட்டு போனா வேறெது சாப்டாம இருதீங்கனா நீங்களு ஃபேட் டாகாம ஸ்லிம்மா அழகா உங்கவ் ஹெல்த்த வந்து கரெக்டா மெயின்டென் பண்ண முடியு அப்டின் சொல்லி சொல்லி அவ்ங்கள இப்ப மனப்பக்குவத்தோட வந்துட்டாங்க அவ்ங்க ஃப்யூச்சர வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்ச்சு டாங்க இப்பயே இப்டி நாதா எடுத்துக்கணு
இப்ப நம்மளுக் இப்ப நைன்த்து ஸ்டாண்டர்ட்னா கொஞ்ச மெச்சூர் இருக்கு இல்லையா இந்த மெச்சூர் ஓ
சாப்ட்டுக்கிறேமா அப்டிங்குற மெச்சூரிட்டி தாட் அவ்ங்களுக்கு வந்தனால ஆ எனக்குமே இப்ப சந்தோசமா இருக்கு அவ்ங்கள இப்டி பிஹேவ் பண்றது ஏனா போன இயர் போன வர்ஷ வரைக்கு அவ்ங்க ஸ்டைலா சாப்புட்ணுங்கிற எண்ணத்துலே இருந்தாங்க சின்ன குட்டி டிப்பன் பாக்ஸுல வந்து கொஞ் சமா சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க அது அவுங்களோட ஹெல்த் தத்து ப்ராப்ளம் தா வரு அவ்ங்க மட்டுல்ல அவ்ங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்டி தா அந்த டிஃபன் பாக்ஸ பாத்தீங்கனாவே அதுவே சின்னதா இருக்கு பேரண்ட் வந்துதா சொல்லணு பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு சாப் ப்பாடு நம்ம எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு சேம் வெஜிடபிள்ஸு எடுத்துக்கிட்டா தா நம்ம ஒடம்பு ஹெல்த்தா பேய் இக்கி
ம் புரியுது புரியுது
ரைஸ்சாவு சாப் பிள்ளைங்க நல்லா சா சாப்புட்னுட்டு சாதமாவே சாப்ட்டாலுமே அவ்ங்களுக்குதா பிரச்சன கொஞ்ச ரைஸ் கொஞ்ச வெஜிடபிள்ஸ் டெய்லியுமே கீர லீஃப்ஸ் ஸு எக்கு இது மாரிலா எடுத்துக்கிட்டாங்கனா அவ்ங்களுக்கு நல்லது துதா அவ்ங்களோட ஹெல்த்து வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகு
உண்மதா ஏனா இப்போ எனக்கே எக்ஸாம்பிள் சொல்றே நானே கீர சாப்ட மாட்டே எங்க அம்மா கத்துவாங்க நீ கீர சாப்ட மாட்ற நா அப்போ நா இப்ப நீங்க சொன்னீங்க ஸ்டைலா இந்த மாரி சொல்லுவாங்க பசங்க அந்த மாரி நா வந்து என்ன சொல்லுவே கீரைக்குலா ஆடு மாடு சாப்பிட்றதுலா எனக் கு ஆக்கி போட்றிங்க நா சாப்ட மாட்டே அந்த மாரிதா நா சொல்லிட்ருந்தே இப் ப்போ வந்தொரு ஆஃப்டர் ஒரு டெலிவரிக்கு அப்பறந் தா எனக்கு அதோட ரியலேஸ்ட்டா ஆச்சு நம்ப இதெல்லா அப்ப சாப்ட்ருந்தா நம்மளுக்கு கொஞ்ச பெயின் இருந்துருக்காதே கரெக்ட்டு ஆமா அப்பதா எனக்கு அது ரியலேஸ் ஆச்சு ஆ கண்டிப் பா அதுக்கப்றோ நா அத ரியலேஸ் பண்ணே இப்போ என்ன குடுத்தாலு சாப்புட்றே இப்ப அம்மா வீட் ல இருக்கிறதால என்ன செஞ்சாலு நானே காய்கறி செஞ்சு குடுங்க இது செஞ்சு குடுங்கனு கேட்டு சாப்புட் ற மாரி ஏனா இப்ப நம்ம ஹெல்த்ல பாத்தே இப்ப நம்ப கொழந்தைக்
ஆமா இப்ப நானுமே அம்மாட்ட சொல்லுவே டெய்லியுமே முருங்கக் கீர சூப்பு வச்சு குடுங்கமா அத அப்டியே இனுக்காவே எலையாவே போட்டாலு பரவால்ல நாங்க எப்டியாவ்து சா குடிச்சுக்கிறோ கசாய மாதிரியே சுடுதண்ணில அப்டியே ஒரு லீஃப ஒரு ஆஃபன் அவரு மிட் பண்ணி பாயில் பண்ணி குடுக்கோங்க அப்
ம் ம் சரி
ஆ அப்ப பிள்ளைங்களுமே அந்த ட்ரிங்க் குடுக்குறாங்க சாப்பாடு வடிச்சா கூட அந்த கஞ்சியை கூட ஆசையா உப்பு போட்டு இப்ப குடிக்கிறாங்க அ என்ன சொல்லுவாங்க குக்கர் ரைஸு கஞ்சி இரு இருக்கு அதனால அது அன்ஹெல்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க வடிச்ச சாப்பாடு வந்து நல்லாயிருக்கு ஆ அது வடிச்சு சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப இவங்களுக்கு என்ன பண்றது வடிச்ச சாப்பாடுல கஞ்சிய குடிக்குறதே அது ஒரு தனி ருசியா இருக்கு ஏன்னா நம்ம குக்கர் குக்கர் சாப்பாடே சாப்ட்டு அதனால திடீர்னு என்னைக்கு வீக்லி தான் நானு சாப்பாடுல்லா வடிக்கிறது
அப்படியா நாங்க நாங்க அப்படி இல்லை எப்பவே நான் குக்கர்ல வடிக்கவே மாட்டேன் சாப்பாடு வைக்கவே மாட்டே எப்பவுமே வடிச்சுதான் உழ வச்சு வடிக்கிறதுதா ஏன்னா குக்கர் சாப்பாடு வந்து அந்தது புடிக்காது எங்க வீட்டு அ சில பேருக்கு நேரம் நாங்க சாப்பிட கூட மாட்டோ சாப்பிடுறதுதான் இப்ப இப்போ தக்காளி சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி செய்யறோ இல்லையா வெஜ் புலாவ் அந்த மாரி செய்யும் போது மட்டும்தான் குக்கர் யூஸ் பண்ணுவன் தவிர மத்தபடிது குக்கர் யூஸ் பண்ண மாட்டே சாதத்துக்கலா இதுக்கு மட்டு
அது நல்லதுதான் குக்கர் யூஸ் பண்ணாம இருக்றது டைமிங் வந்து மார்னிங் வந்து கிடைக்காதுனால அப்படியே வச்சுறது
ம் எத்தனி பசங்க உங்களுக்கு
ஆ ரெண்டு பசங்க இருக்காங்க ஆ ஆமா ஆமா பைய கொஞ்ச சின்ன பைய பாப்பா கொஞ்ச மெச்சூருட்டியா இருந்த அவ வந்து தம்பி அவங்க தம்பிய வந்து ஹேண்டில் பண்ணுவா எப்படி எப்படி எல்லா இருக்கணு அப்படின்ட்டு அவன் அடம் பண்ணும்போது கூட நான் சொன்னா கூட கேட்க மாட்டா ஆனா அவங்க அக்கா சொன்னா கண்டிப்பா அவ கேப்பா
நல்ல விஷயம் அதுதான் எனக்கு இப்பதான் குழந்த பொற பிறந்திருக்கு ரெண்டு மாசம் தான் ஆகுது
ம் ம் ம் ம்
இப்ப நீங்க சொன்ன விஷயம்ல்லா நா எப் குழந்தைக்கு பண்ணி குடுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு நிஜமாவே
ரொம்ப சந்தோஷங்க
ஏனன்னா இப்ப நினைச்சே ஒரு சிக்ஸ் மந்த்ல இவங்களுக்கு சாலிட் ஆரம்பிக்கும் போதும் சிக்ஸ் செவன் மந்த்த் சாப்பாடு கூட நம்ம கொடுக்க ஆரம்புப்போம் இல்லையா அந்த டைம்லயே நம்ம ஆர்கானிக்கா கொடுக்கணும் இந்த குதிரைவாளி அரிசி சீரக சம்பா அந்த மாரி கோதும ரவா அந்த மாதிரிதா கொடுக்கணும்னு நான் என்ன நினைச்சிட்டு இருந்தே சரி நா தா நினைக்கிறேன்ன அப்படியும் நினச்சட்டு இருக்கும் நீங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்
இல்ல இப்ப மக்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு வந்து வந்துருச்சு ஏன்னா சுகர்ங்கற மைண்ட் இந்தியாவில தான் ரொம்ப சுகர்னால நீரிழிவு நோயினால ரொம்ப அதிக பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு ரிப்போர்ட்லேயே வந்திருக்கு ஆ
பஸ்ட் தான் சொல்லுவாங்களா பணக்காரங்களுக்கு தான் சுகர் வரும் ஏழைங்களுக்கு வராதுன்னு அப்படி இப்ப அப்படிலான்லா என்ன ஆ இப்போ எல்லாருக்குமே அது காமன்
எல்லாத்துக்குமே வருது இப்ப வந்து அவங்கல்லா நல்ல ஃபுட்ட ஹெல்த வந்து நல்லா மெயின்டெயன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதனாலதான் இந்த பிரச்சனைட்டு நம்ம என்ன பண்றோம் நல்லா ஆசைப்பட்டு எல்லாமே சாப்ட்டுட்டு நமக்கு தான் இப்ப எல்லா இதுமே வந்துடுது
ம் ஆமா ஆமா.
அது சுகரு ப்ரஸ்ஷரு அப்புறமே என்னது தைராய்டு கொலஸ்ட்ரால் அப்டியே சின்ன சின்னதா வரது அப்டியே பெருசா ஆய்
ஆமா இப்போ டைராய்டு கூட அதிகமா இருக்கு எங்க பாத்தாலு தைராய்டு இருக்கு சின்ன பசங்களுக்கு கூட இருக்கு
தைராய்டுனால நறைய ப்ராப்ளம்ஸ் வருது அது பாத்தா தை ஒண்ணமே தெரியாத மாரியே இருக்கு ஒடம்புல அதனால மனசோ ரு ஆயிடுது மன அழுத்தோ எதனால மன அழுத்த ஆகுதுன்னே தெரியில ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷ்யத்த போட்டு கல கவலப்படு ஒரு சின்ன விஷ்ய தப்பு பண்ணிட்டோம்னாவே அது பெரிய கவலயா நம்ம நம்மளாலதா அந்த விஷ்யமே நடந்துச்சு அப்டின்னு எல்லாமே நம்ம தலைகுள்ளயே போட்டுக்கிற மாரி டிப்ரெஷனுக்குள்ள ஆயிடுவ நம்ம அதுலெருந்து ம் மீண்டு நம்ம வரணு அதுக்கு வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம தா அ நம்மளை வந்து ஊக்குவிச்சுக்கணு நம்மள கவனத்த வந்து நம்ம போய் வீட்டுக்குள்ள தூங்காம கொள்ளாம நம்ம வெளி உலகத்துல வந் து நம்ம நம்மளை நம்ம சந்தோஷமா வச்சுக்கணு மொத அப்டி வச்சுக் ருக்க போது அந்த எந்த ஒரு வியாதிமே நம்மள முத வராது நம்ம கிட்ட
ஆமா ஆமா உண்மிய உண்மதா அது ஆனா இப்ப இந்த எல்லாத்திலிமே கலப்படமா இருக்கறதால ம்
யாரு ஒண்ணு சொ நம்மடய தப்ப வந்து சொல்லி திட் ட்றாங்கன்னா நம்ம சந்தோஷப்பட்டு ஏத்துக்கணு நம்ம அத அனலைஸ் பண்ணி அடுத்து இந்த தப் ப நம்ம வராம நம்ம பாத்துக்கணு
ம் அது இப்ப ஏத்துக்கறவங்க எங்க இருக்காங்க ம் அதுக்கு ஆர்க்யூமென்ட் பண்றவங்க தா இருக்காங்க
ஆ அந்த ஆர்க்யூமென்ட் பண்ணாம ஓகே என்னோட தப்ப நா அனலைஸ் பண்ணிக்கிறே நா திரும்பி இந்த தப்பு ப வராம பாத்துக்கிறே அப்டின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மைண்ட் எல்லாத்துக்கு வந்துச்சுனாவே